க்கணுமா
பேசுங்க பேசுங்க
ஹலோ
நல்லா இர்க்கீங்கலா மா
நல்லா இருக்க மா
என்ன பண்றீங்க
கால் வலிதா கொஞ் தைலோ போட்ணு ப துன்கறமா
ஆ சேரிங்க செரிங்க
ல
ஆ சாப்டம்மா இன்ன இன்ன இப்ப இன்ன பண்ணுக்குறீங்க எல்லா நல்லா இருக்காங்கமா
ஆ ஒங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தீங்களா
உம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இன்னக்கி எங்க அண்ண வீட்டுக்கு போய்ட் எங்க அண்ண கொஞ்சோ வெளியே எங்களுக்கு டிரெஸ் எல்லா எடுத்து குத்தாப்புடி புது டிரெஸ் த்துல்லா நாளைக்கு ஊருக் போறதுக்கு அ மால் கூட்டுனு போனாங்கோ வெளிய சாப்ட்டு வந்தோ இன்னிக்கி நல்லா ஜாலியா சுத்திட்டு வந்தோ
ம்
ம் செம ஜாலியா இருந்துச்சுமா இன்னிக்கி அ ஆ நல்லா என்ஜாய் பண்ணோம்பா ஏ கேக்குறீங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு
உம் உம்
ஆ மாலுக்கு போயிட்டு இன்னக்கி சம என்ஜாய்மண்ட்டு பண்ணோ இது இதுவரையு நா அது மாரி பாத்தது இல்ல மா இதா ஃபஸ்ட் டைமு
உம்
நா அந்த மாரி இல்லா பாத்தது இல்ல எங்க ஊர்ல்லா அந்த மாரி இல்லிங்க நாங் கிராம சைடு
ம்
இது ரொம்போ நல்லான்ச்சிமா இன்னிக்கு அனுபவமே சூப்பரா இந்துச்சு
ம்
ம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இன்னொன்னு ஆ வெளிய வரும் போது நல்லா கார்லயே போயிட்டு கார்லயே ஜாலியா சுத்தினு வந்தோ
அ
சுத்திட்டு வரும்போது தா வரும்போதெல்லா அந்த கடைங்கலாம் பாத்துட்டு வந்தோ பெரிய பெரிய கடைங்க
ம்
சென்னை மின்ன இருந்த சென்னைக்கு இப்ப இருக்குற சென்னைக்கு நெறைய வித்தியாசோமா ம்
ம்
அப்றோ என்ன தூங்குலீங்களா தூக்கோ வர்லீங்ளா
உம்
முழிச்சுனு இருக்குறீங்களா
தூங்குலியா கொஞ்சோ நேரோ தூங்கிட்டங்க அதனால இப்ப கொஞ்சோ தூங கு வர்ல கொன்னட்ட பேசிட்டு தூங்கலா
ஆ ஆ
ம் ம் தெர்ல
சேரிமா சேரிமா உடம்பப் பாத்துக்குங்க திங்ககிழமை உங்க கணவர் எப்டி இருக்குறாருங்க
நல்லா இருக்குறாருங்க திங்ககிழமை செக்கப் பண்ணிட்டு அ பிளெட் டெஸ்ட் பண்ணிட்டு மாத்தரைங்க மாத்துணு அது போய் என் பையன் வீட்டுக்கு போயிட்டு பாத்துன்னு வர்லாம்னு இருக்குறங்கோ
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க உங்க பழையக்காலத் த்த ஃப்ரெண்ட்ஸுங்கலா இப்போ பேசுறாங்ளா உங்க கிட்ட
நிறையா பேசுறாங்கங்க ம் ம் ம் நாங்க வந்த தையல் கிளாஸ் போவோ ர ரயில்வே இது தலே தையல் கிளாஸ்ஸு இருக்கும் கட்டிங் வரு துணி பேண்ட்டு பயல ஷூட் எ அ கோட்டு எல்லா வரு கட்டிங்ல தைப்போ பீஸ் ரேட்டுக்கு தைக்குவோ அந்த ஃப்ரெண்டுங்க எல்லா பேசுறாங்க இப்போ
ஓ நீங்க டைலருங்ளா
ஆமாங்க
ஜாக்கிட் தெக்குவீங்ளா
ஜாக்கிட் வந்து மொறப்படி கத்துக்லங்க அத உட்டுட்டே ம் ம் தெப்பே தெக்குவே
ஆ
ம் ம் தெக்குவே ஆனா அது அது கரெக் ட்ட மூவ் பண்ண கத்துக்குல ம்ம் ம் ம் இக்கட்டிங் ஆயி வர துணிய தச்சி தச்சி இது இது பண்ல ம் இந்த இதுலயே சரியாருக்கு ம்ம் ம் சேரிங்க ஹலோ ஹலோ அத்த ஐஸ்வரா ஹலோ ஹலோ எங்க போகிட்டாங்க மாட்டே அலோ அலோ கட் பண்ணியாச்சாகா பேஸ்ல